தண்ணி
என்னடா பண்றே
என்ன பண்றேன்கா சத்துமாவு லிஸ்ட்டு எழுதிட்ருக்கே என்னென்ன வாங்கணூ அப்டிங்குறத செக் பண்ணி பாத்துட்ருக்கே என்ன வாங்குறதுன்னு
ஆஹா எப்பருந்து இந்த வேலே
அப்றோ என்ன பண்றது எல்லாரு ஈவினிங் இப்ப லீவுங்கறனால ஈவினிங்கானா ஆ ஏதாவது அந்த ஸ்வீட் ஆட் பண்ண ஐட்டமா வேணுங்குற மாரி கேக்குறாங்க
ம்
செரி அதுக்கு சத்துமாவு உணவு கூட ஸ்வீட் ஆட் பண்ணி குடுத்தா எதுவு பிரச்சன இல்ல
ஆ ஆ ஆ
ஆமா அதனால இப்ப கொஞ்சோ அப்டியே சத்தமாவு அரைக்கிறதுக்கு பா த்துகுட்ருக்கன் வைங்களே அதுலதா கொஞ்சோ அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஸ்ட்ரென்தா ஏதாவது ஒண்ணு வேணுமில்ல
ஆமாமா
இவங்கலா எங்கயா பெருசா ஃப்ரூட்ஸ் வெஜிடெபிள்ஸுலா பெருசா லைக்
சாப்டவே மாட்டேக்கிறாங்க ம் எல்லா வெஜிடெபுள்ஸ்மா சாப்புட்றாங்க செலக் டட் வெஜிடெபிள்ஸ்தா சாப்புட்றாங்க ஃப்ரூட்ஸு அதே மாரிதா சத்துனு எத குடுத்தாலு திங்கிறது கெடையாது அவங்களுக்கா தோணுச்சினா
ஆ மாதுளம்பழோலா வாயிலயே வைக்கிறதில்ல
இங்க ஒரு ஆளு வெத இருக்குது வெத இருக்குது
ஆ இல்ல எனக்கே சாப்புட புடிக்கிறதில்லங்கா அது என்னமோ அப்ப கன்சிவா இருந்தப்ப சாப் ட்டதோட சரி அதுக்கப்றோலா வாயில வைக்கவே புடிக்காது அத பாத்தாலே நா வாங்குறதில்ல
ஆஹா எனக்கது புடிக்கு ஆம் ஆனா இது யாரா தொலிச்சி தரதுங்குற சோம்பேறி தனத்துலயே கடைசீல அது வாங்குறதில்ல
ம் ஆப்பிளு வந்துட்டு மாவாட்ட இருக்கணு அந்த நரக்க நறுக்குன்றந்ததுனா அவ்ளவுதா வாயிலயே வெய்க்க மாட்டேங்கிறாங்க
ஆ ஹா
அது அந்த மாவு மாத்ரி இருக்கணு அது அப்பதா அது அந்த டேஸ்ட்டு அவுங்களுக்கு புடிக்குது க்ரேப்ஸு வந்து புளிக்க கூடாது அந்த இப்பெல்லா வந்து முன்னெலா அந்த எந்த க்ரேப்ஸ் வித்தாலு அந்த புளிப்பா இருக்கு
ம் ம்
இப்போ வர்றது எல்லாமே ஸ்வீட்டு தா
ஆமா கொஞ்ச ஸ்வீட்னஸ் அதிகமா தா இருக்குது அது சீட்லஸ் வேற ஆக்சுலா சீடு கருப்பு திராட்ச இதா வாங்கி அதிகமா சாப்புட்ன்னு சொல்லுவாங்க இவுங்க கருப்பே வாங்கவே உடமாட்டிக்கிறாய்ங்க எனக்கு கிரீன் கலர் வேணு அப்டி
ஹைபிரிட் வெரைட்டியா சாப்பிட்டா ச தொண்ட கரகரான்ட்ருக்கு இங்க எனக்குல்லா அது சேரவே மாட்டிங்குது
ஓ எனக்கு செய்றது பிரச்சன இல்ல ஆனா இங்க வாங்கி மூய மாட்டேங்குது ஏனா இது சாப்பிட மாட்டிக்குதே அப்றோ என்ன வாங்கி வெச்சி என்ன என்ன பண்றது பிள்ளைங்க சாப்ட்டாத்தா சந்தோஷமா இருக் கு வாங்குறதுக்கு இதுங்க சாப்பிடவே மாட்டிங்கிதுங்கன்னா அப்றோ என்ன பண்றது
அதே மாரி வாட்டர்மிலன் அதனா கூட வாங்குறங்க ஆனா இப்பதா டி வி யில பிரியாணி சாப்ட்டு வாட்டர்மெலன் ச சாப்ட்டா எதோ சாப்ட்டவங்கல்லா எறந்துட்டாங்கன்ற மாரி எல்லா போட்றாய் எததா சாப்பட்றதுன்னு தெரியல
பிரியாணி சாப்பிட்டு ஏ வாட்டர் மெலன் சாப்பட்ணு அதோட கம்முனு உட வேண்டியதுதானே அத உட் ட்டு ஒரு லெமன் சோடா அப்டி இப்டின் குடிக்க வேண்டிய அப்ப வாட்டர் மெலனு சாப்பிட சொன்னா
இல்ல அதுல எதோ எலிமருந்து கலக்கிருந்தாங்கங்கிற மாரி எதோ சம்திங் ரூமரு ரூமர் ஓடி இருந்துச்சு
ஆ ஆ
அப்றோ இந்த இப்பல்லா வந்து எததா நம்பி வாங்க முடியிது
ஆக்சுவல சாப்பாடு சாப்ட்டு எந்த ஃப்ரூட் சாப்பாலு கேடு ஒடம்புக்குக்கு ஒன்னு எந்த ப்ரூட்ஸு அது என்னமோ கெமிக்கல்ல எதோ அவுங்க எதோ பிரியாணியிலதா பண்ணிருந்திருக்கலா இல்ல எதாவ்து அதுலதா இதாயிருந்திருக்லா அதனாலதா அவுங்களுக்கு எதாவ்து இன்ஃபெக்ஷன் ஆயிரு க்கு பாயிசன் மாரி எதாவ்து ஆயிருக்லா
ம்
ஃப்ரூட்ஸு வந்து அவ்ளோ கெடுதல் இல்ல
ஆமாங்க்கா நீங்க எதாவ்து சத்தமாவு ப்ரிப்ஃபர் பண்றீங்ளா என்ன
இல்லப்பா நா வந்து கொஞ்ச ஸ்கூல் போறப்போ அவளுக் கொஞ்ச காலைல வாமிட்டிங் செஞ்ஷேசன் மார் இருக்குன் சொன்னதுனால அப்போ கொஞ்சோ இந்த கருப்புலுந்து பவுட்ரு மாரி கொஞ்சோ ஒரு பாக்கெட் வாங்னே ட்ரையல் மாத்ரி பாக்கற்துக்கு ஆப்றோ அந்த பாக்கெட் வாங்கி காலைல கஞ்சி வெச்சு குடிச்சா ஒரு ஒரு வாரோ உ சாப்ட்டா அதுகப்றோ வாமிட்டிங் சென்சேஷன் வ பந் போயிரிச்சா அதுகப்றோ கட்
ம் எங்க வீட்ல வ உள்தம்பரு ப்பு கஞ்சி வெச்சு அன்னிக் குடுத்த ரொம்ப நாளாச்சா செரின்டு வெச்சி குடுத்தா இவாக் இது என்ன நல்லாவே இல்ல வாசடிக்குது அப்டிங்குறாங்க
இதுகலெல்லா வெச்சுக்ட்டு என்ன பண்றது
வாய்லியே வெக்க மாட்டேன்ட்டாங்க நானு ஒரு ஸ்பூன் சுகர சேத்திதா போட்டு குடுத்தே ம் அது நல்லாலே அப்டின்டாங்க அப்றோ விட்டுட்டே சேரின்ட்டு அப்றோ அதலருந்து நா என்ன பண்ணுவன்னா அந்த பணங்கெழங்கு இருக்குல்லங்க்கா அது அந்த சீசன்ல இந்த ஸ் இந்த வர்ஷோ வாங்ல போன வருஷல்லா நறைய இந்த ஃப்டி ருபீஸ்க்கு பன்னண்டு இந்த மாதிரி எல்லா குடுத்துட்ருந்தாங்க அப்போ போறப்பல்லா வாங்கிட்டு சம்மர்லயே ஸ்டாடிங்லயே என்ன பண்ணிருவன்னா அத வா வாங்கி தோல உறிச்சுட்டு அத கட் பண்ணி சுடு தண்ணில வேக வெச்சு நல்லா வெயில்ல க காய வெஸ்ட்டே
ம்
அ குட்டி குட்டியா கட் பண்ணி காய வெச்சுட்டே அத அப்றோ எடுத்து பவுட்ரு பண்ணி வெச்சுக்கிட்டே அப்றோ ச த்துமாவு செய்றப்பல்லா அதுல ஒரு ஒரு ஒரு ஒரு ஸ்பூன் அதுல போட்டு கொதிக்க உட்டு குடுத்துருவே கொஞ்சோ அந்த வாசோ தெரியு கொஞ்சூண்டு போட்டாலு அந்த வாசோ தெரியு
ம் உம்
இருந்தாலு இதெல்லா இப்பிடிதா அவுங்ள சாப்ட வெக்கிறதா இருக்குது
எல்லாத்தையு பவுட்ரு பண்ணி பவுட்ரு பண்ணி வெச்சி ஆ அதுவே ஒரு பெரிய வேலதா
ஆமா உம் அப்டி பண்ணிற்றதா அதுல்லாத சத்து மாவு வந்துட்டு அது அவுங்ளுக்கு புடிச்சிறுது எப்டி இருந்தாலு சாப்ட்டுக்குறாங்க
ம் ம் ஆனா கவுர்மெண்ட்ல குடுக்குற சத் துமாவு கூட நல்லாதாம்பா இருந்துது நா ஆ கொழந்த பொறந்தப்ப குடுப்பாங்கல்ல
உம் ஆமாங்க் குடுப்பாங்க அதுல வந்து ஒரு நாலஞ்சு ஐட்டம் தா இருக்கும் அதுலயே வெல்லோ எல்லாமே போட்டு நாலஞ்சு ஐட்டந்தா குடுப்பாங்க
அ கிட்டத்தட்ட ஒரு பத்து ஐட்டத்துக்கு பக்கமா போட்ருந்தாங்கப்பா ராகி கம்பு ஆ எல்லாமே போட்ருக்காங்க
நானோ அத விட சேத்தி போட்றதாங்க்கா இப்போ என்னன்னா ஒரு கிலோ ராகி எடுத்துக்கிட்டனா அ அர அர கிலோ அ கம்பு அ அப்றோ செவப்பு சோளோ
ம்
அப்றோ வந்துட்டு முன்ன ஒரு டைம் என்னா பண்ண இந்த தென அரிசி சாம அரிசி குதிரவாலி அரிசி ஏ மாப்ள சம்பா அரிசி இந்த மாறி எல்லா அ அரிசியு ஒவ்வொரு டைம்ளர் போட்டுக்குட்டே ஆனா இந்த டைம் வந்து அரிசி சில்லா போட்லங்க்கா அந்த குதிரவாலி அரிசில்லா போடல ச்ச தோ இந்த ராகி கம்பு சோளோ அப்பறோ வந்துட்டு இந்த செவப்பரிசி கொஞ்சோ கருப்பு கவுனி அரிசி கொஞ்சோ இந்த அரிசில இந்த ரெண்டு ஐட்டம் தா
ம் ம்
அப்றோ கோதும கோதும மக்காச்சோளோ கொஞ்சோ கொஞ்சமா போட்டுகிட்டே மக்காச்சோளோ எல்லா வந்து ஃபேட்டு தா இருந்தாலு சரி வேண்டா அதிகோ குடுக்க வேணான்னு கம்மியா போட்டுக்கிட்டே அப்றோ இந்த பார்லி பார்லில்லா கூட இந்த டைம் ஹேட் பண்ணியிருக்கறே அதுவுமே நல்லாதா இருக்குதுங்க்கா
ஆமா அது கூட நல்லதுன்னு தா சொல்றாங்க
உம் அப்றோ மெயினா பச்ச பயிறு அர கிலோ பாசி பயிறு அர கிலோ
உம் உம்
துவரம் பருப்பு கல்ல பருப்பு எல்லா கொஞ்ச கொஞ்சோ பொட்டு கடல உளுத்தம் பருப்பு கருத்து கருப் உளுந்து அப்றோ கொண்ட கடல யாது
ப்பா அ ஸ்வீட்டுனஸ்க்கு
இல்லைங்க்கா ஸ்வீட்டுக்கெல்லா சாய் சுகர் தா இவங்கள இல்லைன்னா அதெல்லா சாப்பிட வெக்க முடியாது நா ஒரு டைம் வந்து வெறு நட்ஸெல்லா மட்டு பாதாம் பிஸ்தா முந்திரி வால்நட் டு ஆ அப்பறோ என்னது பாதாம் பிஸ்தா முந் திரி வால்நட் இது மட்டு போட்டு இதெல்லா வ ஃப்ரை பண்ணி நெலக்கடல எல்லா ப ஃப்ரை பண்ணி டேட்ஸ் அதுல ஒ மிக்சியில போட்டு அதுவு அரைச்சி அதுல உருண்டு புடிச்சி கொடுத்தே அது கொஞ்ச நாள் சாப் ட்டா ங்க அதுக்கப்பறோ அது அவங்களுக்கு புடிக்கல அதுக்கப்பறோ தா இதுலயே இந்த சொன்ன ஐட்டம்லியே கொள்ளு அப்பறோ வந்து பச்ச பட்டாணி போட்டுக்கடல வேர் கடல இந்த மாரி நெறைய சேத்துக்கிட்ட அப்பறோ கொஞ்சோ சுக்கு ஏலக்கா அதையு அப்டியே வருத்து போட்டுக்கிட்ட அதுதா ராகில்லா என்ன பண்ணனா காலைல ஊற வச்சி நைட் டு ஈவினிங் டைம்ல மொள கட்டி அடுத்த நாள் காலையில எடுத்து நல்லா வெயில ரெண்டு நாள் நல்லா நை மொறு மொறுனு காயிற அளவு போட்ட
ம் ம் ம்
ம் போட்டதுக்கு அப்றோ அத வந்து நானே வீட்லயே அரைச்சக்கிட்டே அரைச்சி சலுச்சிக்கிட்ட
இதில்லே
ஆமா அது அப்பறோ இது பாதாம் பிஸ்தா முந்திரி வால்நட்டு் இதெல்லா தனியா நானே ப்ரை பண்ணி அதயு வறுத்து அரைச்சிக்கிட்ட
ம் ம் ம்
டெய்லியு ஒரு நாலு ஸ்பூன் போட்டனா ரெண்டு பேரு அவுங்க ரெண்டு பேரு குடிச்சுக்குவாங்க ஒண்ணு பிரச்சன இல்ல நல்லாதா நல்லாதா இருக்குது அதுவோன்னு வைங்கலே
பால்ல கலந்து குடிக்கனா குடிச்சிருவாங்கப்பா சில டைமு அதுலயு இந்த மேட த்துகல்லா நர நர இருக்கக் கூடாது எந்த பவுடர் போட்டு குடுத்தாலோ நர நர இருக்க கூடாது அப்டி கரைச்சின்னோ பாலுக்குள்ள்
அது ஏ கேக் றீங்க எங்க வீட்டுல ஒரு டைம் என்னாச்சுன்னா வச்சி ஒரு பத்து நிமிஷமோ இல்ல ஒரு டுவென்டி மினிட்ஸ் மேல ஆயிடுச்சி அது என்னன்னா எப்டி பால் மேல ஆடகட்டுதோ அந்த மாரி கஞ்சி வந்து மே ல ஆட கட்டி கிச்சி அத என்ன சொல் ட்டாங்க இது என்ன ஏமா கஞ்சி வந்து கட்ட கட்டியா வெக்கிறீங்க எனக்கு இது புடிக்கவே இல்ல அப்டின்ட்டு குடிக்கவே இல்ல அப்பறோ மேல இருக்கறத அப்டியே எடுத்துட்டு குடுத்ததுக் அப்பறோ குடிக்கறாங்க
கொஞ்சோ லோல்லுத்தனம் தா என்ன பண்றது குடிக்க வைக்கறதுக்கு நாம படுற பாடு
ஆமா
கொஞ்ச நஞ்சோ இல்ல எங்க நானோ கொஞ்சோ சத்த தா குடுக்க ன்னு ஏதாவது ஒண்ணு ரெடி பண்ணி வச்சா சாப்பண்ணமேப்பா அந்த கல்லப்பருப்பு உருண்ட அதுக்கு எவ்ளோ டேஸ்டா இனிப்பா அது டேஸ்டாவு இருக்க வே ஏன்னா நாட்டு சக்கர போட்டு நம்ம உருண்ட புடிக்கோரோல்ல அ த புடிக்கல அத சாப்பறதுக்கு எனக்கு இது பிடிக்காது பாத்தோண்ணையுமே புடிக்காது அத சாப்ட்டு எல்லா பாக்குறது இல்ல
ஆனா இங்க வேற யாராவது செஞ்சு குடுத்தா அத வந்து ஏதோ பாக்காதத பாத்தா மாரி வாங்கி சாப்டுவாங்க அதையே நம்ம வீட்டுல குடுத்தோம்னா வாயிலே வெக்கறது இல்ல
அதுவு உண்மதா
இப்பதா அந்த சன்ஃப்ளார் சீட்ஸ் ம் சன்ஃப்ளார் சீட்ஸ்ஸல்லா சரி குடுத் ல்லாண்டா அதெல்லா சரி இதயவே சாப்ட வெக்கிறது பெருசு அப்டின்ட்டு நா அதெல்லா எ துமே அத பண்ல இதயவே நா செய்யறதே இல்லங்க்கா விட்டுட்ட ஸ்வீட்டுங்குற விஷயமே வீட்ல செய்யற இதுல்ல இந்த கஞ்சிய தவர முன்னல்லா குலோப் ஜாமுன் செய்வ அடிக்கடி ரவா உருண்ட செய்வ இப்ப அதெல்லா எதுவுமே செய்யறதுல்ல ஏன்னா கொழந்தைங்களு பெருசாவுறாங்க ஏ இப் இப்பயே ஸ்வீட்ட குடுத்து பழக்கிக்கிட்டு பாயாசோ வேண்ணா ரொம்ப ரேர்ரா செஞ்சு குடுப்ப செரி ஏதாவது இப்போ இந்த சித்தரக்கி அந்த மாரி இந்த இதுல டைம்ல வேணா அவுங்களுக்கு கோதும பாயாசோன்னா புடிக்கு தேங்கா பால் ஊத்தி அதனால அந்த டைம்ல மட்டுதா ஸ்வீட்டுங்கா அந்த கஞ்சி கஞ்சியில குடிக்கிற ஸ்வீட்டே போது அப்டின்னு பால்லல்லா ஸ் ஸ்வீட் போட்டு குடுக்க மாட்ட சுகரோ எதுவுமே போட்டு குடுக்க மாட்ட வெறு பால் தா சரி கஞ்சிங்கறதுனால அ வந்துட்டு சுகரு ச இது சுகர் போட்டு குடுக்குற
சேர் அப்றோ என்ன பண்றது ஏதாவது சாப்ட வச்சாவனுமே சத்தா
ம் ஆமா நீங்களு ட்ரை பண்ணி பாருங்க அ உங்களுக்கு இப்ப லிஸ்ட் அனுப்புற நீங்களு பாத்து அத வாங்கி செஞ்சு குடுங்க
செரிப்பா நானு நீ அனுப்பு நா பண்ணி பாக்குற
ம் செரிங்கக்கா சரி ஓகே பாய் ம் பாய்